ஹலோ
ஆ கேக்குதாமா
ஆ கேக்குதுங்க உங்களுக்கு கேக்குதுங்களா
ஆ கேக்குது
ம் ரொம்ப நாளா ஆளே கானோ எங்க போய்டீங்க
எங்க இங்கியேதா இருக்கோ எங்க ஒரு ரெண்டு நாள் ஊருக்கு போயிட்டு வாந்தோ அவளோதா போயிட்டு வந்தாலு ஒடம்பு முடில அது முடில இது முடிலன்னு ஏதாவது ஒரு பிரச்சன இருந்துட்டே இருக்கு அங்க வெயில்லா எப்டி இருக்கு
வெயில்லா அதிகமா இருக்குதுப்பா மழ வர மாரியே இருக்கு ஆனா மழ வர்ல அந்த மழையாவது நால துறள் போட்டுச்சுன்னா இந்த சூடு கொஞ்சோ தனியுனு சொல்லி பாக்குறோ மழையு வரமாட் டங்கது வெயில் மட்டு பயங்கரமா வெளுத்து கொட்டுது இந்த வெயிலுக்கூ அதிகம் வறதுனால பசங்க வேற சின்ன பசங்க பக்கத்து வீட்டுல ரெண்டு சின்ன சின்ன பச ங்க இருக்காங்க சுலா அவங்களுக்கு உடம்பு ஃபுல்ல அப்டியே இந்த கொப்பள கொப்பளமா கொழுத்து விட்ருச்சு ஒரு மாரி ஸ்கின் எல்லா ஒரு மாரி ஆய்டுச்சு அவங்களுக்கு
ஏ சி இல்லயாப்பா
ஆ அவங்க ஃபேன் தா யூஸ் பண்றாங்க
அதுதாப்பா ஏசி இல் தாமா அது கெட்டதுதா இருந்தாலு அது இல்லன்னா அந்த வேர்குரு ரொம்ப வந்துடுது இந்த பொண்ணு அப்புடிதா பெரியவளுக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சு பத்தாதுக்கு இந்த வெயிலுக்கு ஒண்ணுமே சமாளிக்க முடில ஊருக்கு போயிட்டு வந்தது வேற செரியான வயிறு வலின்னு ஒரே அழுக எனக்கு வயிறு வலிக்குதுன்ட்டு அதுக்கப்பறம் ஆஹ் இளநீர் வாங்கிட்டு வந்து குடுத்த அது குடிச்ச பிறகுதா ஓரளவுக்கு பரவாயில்ல அவளுக்கும் கட் ஏதாவது வந்துட்டே இருக்கு ஒடம்பு அவ்ளோ ஹீட்டா இருக்கு இன்னா பண்றது தெர்ல இந்த பயனு அப்டி தா யூரின் இன்ஸ்பெக்ஷன் மாதிரி ஆயிட்டு ரொம்ப அவஸ்தபட்டா அதுக்கப்பறோ இப்பதா கொஞ்சோ ரெண்டு பேருக்கும் எளநீரும் நல்லா நல்லெண்ணெய் வச்சு தலை ஊத்திட்டே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நல்லெண்ணய் வச்சு தலைக்கு ஊத்தி விட்டுறது
இங்க விட அங்க அதிகமா இருக்குங்க வெயிலு
ஆமாப்பா இங்க சுத்தி வீடு வேர இல்லையா மரம்னா ஒரே ஒரு மரம் மாமர ரம்ம முருங்க மரமு இருக்கு அவ்ளோதா அதுவு நம்ம வீட்டு வெளியே இருக்கா வீட்டுக்குள்ள செம்ம அனலு ரெண்டு சைடும் எந்த வீடும் கெடையாது நல்லா நடுவுல மொட்டையா மாட்டினு இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுப்பா என்னென்னமோ பண்றோ மாடியில போய் தண்ணி ஊத்துறோம் ஃப்ரெண்ட்ல ஷெட் போட்டு வச்சிருக்கோ வெயில் டேரக்டா உள்ள வரக்கூடாதுண்டு
அது என்னதா இல்ல அந்த முன்னாடி அந்த சீட்டு போட்டா கூட அதுவே கொஞ்சோ சூடாதான இருக்கு
ஆமாப்பா வெயில் மறைக்க நிழலா இருக்கு ஆனா ஹீட் இறங்குறது இறங்கதா செய்யுது கிச்சன்ல போய் நின்னா முதுகுல இருந்து ஷவர் கொட்டும்ல அது மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்கு முதுகுல இன்ன பண்றதுன்னே தெரியல அந்த அளவுக்கு கொட்டுது
இந்த மாடில கூட நீங்க தண்ணி ஊத்துனா கூட அதுவு சூடாதான இருக்கும் அப்பற எப்டி படுப்பீங்க அங்கல்லா
ஐயோ இன்னும் அது காலையில இவன் போய் ஊத்தி உட்டுறான்பா சாயங்காலம் போல நைட்ல ஒரு ஏழு மணி போல உள்ள இருக்கவே முடியல அப்டி ஒரு கஷ் கஷ்டமா இருக்குது ஒண்ணுமே முடிய மாட்டேங்குது அ ஏன்
அம்மா உங்களுக்கு வீட்ட சுத்தி எடம் இருக்குங்களா உங்களுக்கு
இல்லப்பா ஃப்ரெண்ட்ல மட்டு தாப்பா இருக்கு
ஒருதல்ல வீட்ட சுத்தி எட இருந்தாக்கா ஏதாவது ஒரு அந்த புங்க மரமோ அத நிழல் தர்ற மாரி நல்ல காத்தோட்டமா காத்து குடுக்குற மாதிரியான மரம் ஏதாவது நட்டு உட்டா கூட நல்லா இருக்கு வீட்டுக்கும் நிழல்லா இருக்கும் இந்த வெயில் காலத்துலயு அங்க அ வந்து பேசுறதுக்கோ இல்ல பாய் போட்டு கூட அங்க தூங்கரதுக்கு கூட நல்லா இருக்கும் இல்லையா பசங்க கூட ஊஞ்சல் கட்டி விளையாடுவாங்க
கரெக்டு தா அது பண்ணனும் இங்க பாம்பு தொல்லைங்க வேற பக்கத்துல எல்லா இடத்துலயு வீடு கட்டிட்டோமா அதுங்க இருக்குற இடத்துல்லா வீடு கட்டவு அதுங்களுக்கு இப்ப ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு அதனால இந்த பாம்பு தொல்லைங்க வேற ஒரு வயசான நாக இருக்கு அப்டியே மொல்லமா போது எதுவும் சாப்படல கொள்ள பயமா இருக்கு இந்த பசங்க பகலெல்லா வெயில விளாட முடியலயா வீட்டுல இருந்திடுதுங்க டிவிய பார்த்துட்டு நைட்ல தான் போய் ஃபுட்பால் வெளாடுறே கிரிக்கெட்ட வெளாடுறேன்னு போதுங்க இத தூக் க்கி பால அடிக்கிறது இருக்கு பாரு பசங்க எங்க போய் விழுதுன்னே தெரியல இதுங்க அந்த பொதார்ல கண்ணு முண்ணு ஓடிடுதுங்க பயமா இருக்கு எல்லா எடத்துலயு சுத்தி எலி வல வேற பாக்கறதுக்கே பயமா இருக்குது
எங்களுக்கும் லீவு விட்டதும் விட்டாங்க அவங்களுக்கு வீட்ல கால கை கட்டி போட்ட மாதிரி இருக்கு இங்கேயும் அப்டிதான் இருக்கவே மாட்டேங்கறாங்க நாங்க கிரிக்கெட் ஆட்ரோன்னு சொல்லி கெளம்பிட்ராங்களா அவங்கள வெளிய அனு பத்துக்கே ரொம்ப பயமா இருக்கு ஒண்ணு இந்த வெயில் ஒரு பக்கோ வெயில் வேற அதிகமா இருக்கா இந்த பாம்புங்கல்லா எல்லா பொந்துக்குள்ள இருக்கு அந்த வெயிலுக்கு அதுக்கு சூடு தாங்காம அதுவு வெளிய வந் இதுங்க எல்லாமே இங்க ரெண்டு மூணு பாம்புங்க இங்கயு அப்டிதா எங்க பாத்தாலு பாம்புங்களே இருக்குது இந்தப்பா வெளிய அனு புடிச்சி கொஞ்சம் பயமா இருக்கு அப்பயும் இந்த பாம்பு பிடிக்கிறவங்க வந்து ஒரு ரெண்டு பாம்பு புடிச்சிட்டு போய்ட்டாங்க போன வாரத்துல எங்க ஒரு வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள போயிட்டு பாம்புங்க சர் அவுங்க எப்டியோ பாத்துட்டு சரி பாம்பு புடிக்கிற அவங்களுக்கு போன் பண்ணி சொல்லியிருக்காங்க அவங்க வந்து புடிச்சு பேக்ல போட்ருக்காங்க அந்த பேக் நிக்கல அந்த அளவுக்கு ஆடுது அந்த பாம்பு அவ்ளோ பெருசா இருக்கு
ஆமாப்பா இது கூட ஒரு ஆள் அயிட்டுப்பா நா அன்னைக்கு பாத்த பொறுமையா போதுப்பா இந்த பசங்க ஏதாவது கல்லு கில்லு தூக்கி போட்டு அடிச்சுட்டா என்ன பண்றது புரியலப்பா பாக்கறதுக்கே பயமா இருக்குது எங்க கேக்குதுங்க சொன்னா கேட்கவே மாட்டே யுமே அப்டித்தான் சொல்லி இருக்காங்க பாம்பு புடிக்கிறவங்களு போன் பண்ணுங்க வந்து புடிச்சிட்டு போயிட்டும் வந்து புடிச்சிட்டு போயிட்டும் அப்டின்னு சொல்லிட்டு நான் தான் எனக்கா அது போன் பண்ணி டு சப்போஸ் அவங்க கண்ல அது மாட்டலன்னா அவ்ளோதான் இந் பாம்பு புடிக்கிற நம்ம கிட் இங்கயே ஆயிரம் ரெண்டாயிரம் வாங்கினு போவாங்க அவனுங்க சும்மா வந்து புடிக்கிறன்னு சொல்றது தான் பேர தவிர காசு நம்மகிட்ட தான் யாருமே இப்ப காசுன்னா ஆஸ் சொல்றவங்க எல்லாரு ஓடி போயட்றாங்க நம்ம இப்போ ஃபீஸ் கட்டுவோமா ஸ்கூல் ஃபீஸ இல்ல என்ன வீட்டு செலவ பாப்போமானு ஓடினுங்க இருக்கு அது யாருக்கு புரியுது என்னதான் எல்லாரும் சொல்றாங்க போன் பண்ணி நீ சொல்லு நீ சொல்லு சொல்லிட்டு ஏன்னா நம்ம பக்கத்துல வீட்ல வர்றதுனால நம்மதா சொல்லணுமா
உன்னு சீங் இருந்தா பக்கத்துலயு வீடுங்க இருக்கு இல்லையா அவுங் கிட்டயும் சொல்லிட்டு ஆளுக்கு கொஞ்ச கொஞ்ச பணம் போட்டு குடுத்தாக்கா எல்லா கொஞ்சம் செம குறையற மாதிரியும் இருக்கும் அந்த பாம்பை புடிச்ச மாரியும் இருக்கும் எல்லாரு பயோ இல்லாம இருக்கலால்லங்க அந்த மாரி கூட கேட்டு பாருங்க பக்கத்துல
அதுதான் அதுதான் பா காசுன்னு சொல்லிட்டா போதும் ஓட ஓடிடுறாங்க எல்லாரும் பாம்பு கூட வானாம் அப்டின்ட்டு
ஏன்னா அவுங்க வீட்லயு பசங்க இருக்காங்கல்ல ஒரு வேளை பாம்புன ஒரே இடத்துலயேவா இருக்க போகுது அங்க இங்கன்னு திரும்பிட்டே தான் இருக்கும் எங்க பொந்திருக்குதோ அங்க போய் சேர்ந்துக்கும்
நல்லா புரிது பாம்பு மட்டுமா இருக்கு இந்த கீரி புள்ள வருது இப்ப எலி இப்ப வந்து வளவளையா எலி அப்டியே பெரிய பெரிய எலிப்பா அது எப்டியு ஒரு எலி ரெண்டு கிலோ மூணு கிலோ இருக்கும் போலர்க்கு அவ்ளோ பெரிய எலி அந்த எலிய புடிக்க பாம்பு வருதா எலி இல்லாத பெரிய தவளைக்கா ஏன்னா மழ பேஞ்சா தண்ணி நிக்குல அந்த இடத்துல எவ்ளோ பெருசு இப்ப எங்க இருக்குதுங்கன்னே தெரில நைட்லதா எல்லா எழுந்து வெளிய வருதுங்க அந்த தவளதா அத புடிக்கிற்துக்கு
இன்னு இந்த தவங்ல்லா தவண எல்லா மழவர டைம்லதா எல்லா வெளிய வருதுங்க
அன்னைக்கி ஒரு வார் குட்டி ஒரு மழ அது லேசா தூறல் போட்டு போயிடுச்சி பாருங்க போன வாரத்துல எல்லாம அட்ட பூச்சி இ தா அ பாம்பு கீரிப்புள்ள எல்லா வெளியா எதுகிட்ட இருந்து நம்ம புள்ளைங்க காப்பாத்தறதுன்னு தெர்ல ரோடு மட்டும் நல்லா தார் ரோடு போட்டு வெச்சாச்சி ஆனா ஊரு பட்ட பூச்சிங்க தா இதுங்கள பாத்து பாத்து பாத் பாத்து பாத்து வெச்சின் இருக்கறதுக்குள்ள போதும் போதும் போதுன்னு ஆகுதுப்பா அங்க எப்டிப்பா
இங்கயு அதேதாம்பா என்னன்னா மழ இல்ல இங்க அந்த வெயிலுக்கு வந்துக்கும் இப்போ பக்கத்திலயே ரோடு வேற இருக்குதா பக்கத்துல ஒரு பாம்பு அது என்ன பாம்புன்னே தெரியில சரி வீட்டு சைடு பக்கத்து வீட்ல அவங்க வீட்டு முன்னாடி கொஞ்சோ ஒரு கொஞ்சோ அகலத்துக்கு மண் இருக்கு அந்த மண்ணு கிட்ட ஒரு அவ்ளோ அகலத்துக்கு வெறு எலி பொந்துங்களாவே இருக்குது அதுல இருந்து எப்டியோ பாம்பு வந்து சேந்துட்டு இருக்கு அந்த பாம்பு ரொம்ப குட்டையா தா இருக்குது ஒரு மொலங்கை சை நீளந்தா இருக்கு ஆனா கைய விட இன்னோ தடிமனா இருந்துச்சு ஃபுல்லா இந்த பட்டப்பட்டையா பட்டப்பட்டையா இருந்துச்சி எப்டியு அந்த பாம்புதா அந்த பொந்துல இருந்து வெளியே வந்துட்டு இருக்குது
ஆமா ஆமா அச்சச்சோ இது இதுதான்ப்பா பெரச்சனயே
ஆம்மா வண்டிகாரன் ஏத்திட்டு போயிட்டான்
அச்சச்சோ
ரோட்லயே இருக்குது பாதி பாம்ப நசுக்கிட்டா ஆனாலும் அந்த பாம்பு பாதி ஒடம்புலே அப்டியே தள்ளாடுது
அச்சச்சோ
காலையிலையே எழுந்ததுமே எல்லாரு கூட்டோ கூட்டிட்டாங்க அத பாக்கறதுக்கே ரொம்ப பயங்கரமா இருந்துச்சி அந்த பாம்பு அது மூச்சு உட்டா அந்த மூச்சு பட்டா கூட நமக்கு ஸ்கின் எல்லா ஒரு மாரி அலர்ஜி மாரி ஆயிடுது அப்டின்னு எல்லா சொன்னாங்க அது ஆமா அது மூச்சி பட்டா கூட ஒடம்புல படக்கூடாது அப்பனா செர் இதே ஆர்றதா எல்லாரு சுத்தி பாத்துட்டே இருந்தாங்க அப்போ ஒரு அண்ணா வந்துட்டு அத மூச்சு காத்து படக்கூடாது அப்டி சொல்டு பெருசா ஒரு குச்சி எடுத்து வந்து அடி அடி அடி கிறாங்க அது சாகவே மாட்டேங்குது பாதி பாம்பு நசுங்கி கூட அப்டியே தள்ளாடுது அப்றோ தூக்கிட்டு போய் ஒரு கோனில போட்டு நா எங்கேயாச்சி போட்டு நெருப்பு வெச்சுடுவை அ சொல்லி தூக்கி எடுத்துட்டு போனாங்க அந்த மாரி பக்கத்துல ஆனா அவுங்க கேட்கவு மாட்டாங்க சொல்ராங்க அத கிளீன் பண்ணுங்க ஃபஸ்ட்டு ஒரு அவ்ளோ அகலத்துக்கு தான சும்மா ஒரு அரை கோணி பை சிமெண்ட் வாங்கிட்டு வந்து போட்டா குட அதெல்லா கிளீனாயிருக் கோ அப்டின்னு சொன்னாலு கேட்க மாட்டாங்கறாங்க எங்க வீட்டு முன்னாடி தானே நாங்க எப்டியோ வெச்சிக்கிறோ உங்களுக்கு என்ன அ சொல்லி கேக்குறாங்கப்பா நாங்களா போய்அங்க பண்ண முடியும்
இதேதாம்பா காலி லேண்ட் வெச்சிருக்கவங்களுக்கு எல்லாம் இதேதா பிரச்சன நம்போ இத வந்து வாங்கிட்டு நம்ம கட்டின்னு வந்துட்டோ காலி லேண்ட் வெச்சிருக்க இருக்கவங்கல்லா இப்டியேதா படாத படுத்துறாங்க இங்கயு வரும்போதெல்லா இந்த குப்ப வண்டி கார்னு இங்க யார் யாருதுக்கா இந்த லேண்டு யாருது பா இந்த லேண்ட்டுபா இது மாதிரிப்பா நம்பர் வேணா வாங்கி தரேப்பா நீங்க வாங்கி குடுங்க வா மா கிளீன் பண்ண சொல்ற கிளீன் பண்ண சொல்ற நம்பரு நா ஒரு பத்து வாட்டினாளும் வாங்கி குடுத்துட்டேன் இன்னும் கிளீன் பண்ண சொல்றாங்க இன்னு ஆள் வந்து கிளீன் பண்றாங்க ஒன்னும் சமாளிக்க முல்ல ஐய்யோ எப்படா மழ வரப்போதுன்றுக்கு
இங்க வாங்கி மட்டு விட்டுறாங்க சரி வீட்டு முன்னாடியும் நெலத்தயும் இருக்கு போணும்னு சொல்லி வைக்கிறாங்க ஆனா கிளீன் மட்டும் பண்ணிக்கறதல்ல
எல்லாரும் வை என்ன ஸ் சொல்றது அவங்க இருக்கப்பட்டவங்க வாங்கி அவங்கங்க போட்டு போய்டுறாங்க நம்மள மாதிரியா வாங்கினா அங்கதான் வீட கட் இங்க ஃபோனு செய்ணு சொல்லிட்டு அதெல்லாம் அவங்களுக்கு தேவயில்லாத தெர்ல அன்னால வாங்கி பொண்ணுக்கு குடுக்குறேன் அவங்களுக்கு வச்சுக்கிறே வச்சுக்கிறாங்க மாிம் போயங்கதுக்குதுப்பா சரிப்பா எனக்கு
ரொம்ப நாள் ஆச்சிருந்தா ஃபோன் பண்ண
ஆ ஆ செரிப்பா செரி சரி நீங்க பாருங்க இதோ கொஞ்சோ பூஜ வேல இருக்கு முடிச்சுட்டு வந்து கால் பண்டுமா ஆ செரி